ஹலோ வணக்கம் தோழி
எப்டிருக்கீங்க
நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
ஆமா சாப்ட்டாச்சி நீங்க சாப்ட்டாச்சா
ஆ ஆமா தோழி
என் இல்ல இனிதா தோழி
என்ன பண்ண நல்லா இருக்கீங்கோ
நா ஒன்னு பண்ண மாட்ட எங்க அம்மா பண்ணல
ஓ உங்களுக்கு இன்னு கல்யாணோ ஆவலையா
இல்ல ஒங்களுக்கு ஆயிடுச்சா
ஆமா தோழி எனக்கு கல்யாண ஆயிட்டு
எத்தன கிட்ஸ் இருக்காங்க
எனக்கு ரெண்டு பிள்ளைகள் உண்டு
சேரி
ரெண்டும் கேள் பேபி ஒரு பிள்ள ஸ்கூலுக்கு போறா ஒரு பிள்ளைக்கு இப்பதா பத் மாச ஆய்ட்ச்சி
சேரி சேரி வேற நைட் ட்டு என்ன சாப்பாட்டுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க
இப்ப நா அம்மா வீட்டலதா இருக்கே அதனால அம்மா வந்து சப்பாத்தி பண்ணலானு இருக்காங்க
சேரி கூட பெறந்தது யாராவதுண்டா
கூட பெறந்து ஆமா அக்கா உண்டு
சேரி சேரி அக்காக் கல்யாண ஆய்ர்ச்சா
ஆ ஆமா தோழி அக்காக் கல்யாண நடந்தாலா தோழி எனக்கு கல்யாணோ ஆச்சி
சேரி சேரி வேற வெளிய எங்கியு அக்கா உண்டு
ஆ ஓகே தோழி
வெளிய எங்கியு போலயா
இல்ல தோழி எங்க போற வீட்லதா இருக்கோ எ ஹஸ்பண்ட் வேலைக்கு போய்ருக்காங்க இன்னு வர்ல வேற ஓ போகல தோழி என்ன இப்போ நைட்டு் வருவாங்க ஒரு எட்டு மணி போல
செரி ஓகே எங்கேயே சாப்ட போய்ருக்காங்ளா
அவரு வேலைக்கு போய்ருக்காங்க தோழி
ஹூ சேரி தோழி உங்களுக்கு கவல ஏதாவது இருக்கா
அவள ஒரு சைடா இருக்கட்டு நீ நா ஒரு சைடு கொஞ்சம் ஹாப்பினஸும் இருக்கு நமக்குன்னு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க
சரி சரி என்ன படிச்சிருக்கீங்க
நான் வந்து எம் ஃபில் வரைக்கும் படி
என்னது
ஸ் ஹலோ கேக்குதா தோழி
என்ன படிச்சிருக்கீங்க
என்னாஸ் ஸ் நான் எம் ஃபில் வரைக்கும் மடிச்சு ஐ டி ல வேலை பாத்துட்டு இருத்தேன் அ ஆ சம்பளம் எயிட்டி கே கிட்ட இருந்தது
ஓ ஏய்ட்டி கே ஓகே ஓகே ஓகே ரிச்சா நீங்க
ஆ ஆமா தோழி ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்ச நாள் போய்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பேபி வந்ததுக்கு அப்புறம் போவல ம் ஏன்னா போகனுமன்னு இல்ல ஆனா வந்து சும்மா ஒரு ஒரு டைம் பாஸு க்குதான் போனேன் போணுன்னு இல்ல
சேரி தோழி சேரி ஓகே இப்ப தான் சாப் டுட்டு இருக்கீங்ளா இல்ல சும்மா இருக்கீங்ளா
வீட்ல தோழி சும்மாதான் இருக்கேன் நீங்க சாப்பிட்ருக்கீங்களா
இல்ல தோழி சும்மா தான் இருக்கேன்
ஓகே தோழி உங்களுக்கு வாழ்க்கல்லாம் எப்டி போகுது நீங்க வந்து லவ் எப்போ கல்யாண பண்ணலான்னு இருக்கீங்க
நான் வந்து ஒரு செட் வேலைக்கு போய் செட்டில் ஆன பரவு பண்ணலா ன்னு ருக்கேன் தோழி வீட்டுல பாக்கற மாப்பிள தானே
ஓகே தோழி ஓகே
உங்களுக்கு பழைய காதல் ஏதாது இருக்கா தோழி
ஆ எனக்கு எக்ஸ அப்டி எக்ஸ
ஏன் சிரிக்கிறீங்க உங்களுக்கு அந்த லைஃப நெனச்சா சிரிப்பா இருக்கா
ஆமா தோழி கண்டிப்பா நானும் என் ஃபிரண்டும் ஸ்கூல் டைம்ல சைட் அடிப்போம் ஒரு எக்ஸ் எங்க ரெண்டு பேருக்குமே இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் போயி் எனக்கு அமீரானு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு
சேரி
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேந்துதான் லவ் பண்ணோம் அவங்களுக்கும் இப்போ கல்யாணம் ஆயிட்டு எனக்கும் இல்ல தோழி நாங்க லவ் சேந்தான் பண்ணோம் நான் கமிட் ஆகும்போது அவளும் கமிட ஆனா ஆ அதுக்கப்புறம் லைப்ல நறைய அடி வாங்குனோம் அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேர் லைஃப்லயும் ஒரு நல்ல ஒரு பெர்சன் வந்தாங்கோ அவளுக்கும் இப்ப கல்யாணம் ஆகி ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் உண்டு சேம் எனக்கு ஓ ஆப்டியா ஓ சரி ஆ ஆமா தோழி அதுக்கப்புறம் அவளுவுமே நல்லா இருக்கா அவளையும் வந்து பையன் லவ் பன்ன பையன் நல்லாதான் வச்சு க்கறா ஏங்க லைஃப் ஸ்மூ இல்ல எங்க ரெண்டு பேர் லைஃப்மே இப்பவும் நல்லாதான் தோழி இருக்கு சொல்ல போனா எல்லாரயும் கஷ்டப்படுத்தும்
இப்போ நாங்க ரெண்டு பேருமே ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கோம்
சேரி சேரி
அப்பப்போ மீட் பண்ணுவோம் வெளியே போவோம் டூர் எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் சேந்தா போவோம் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதும் சேந்துதான் வெளியல்லாம் சுத்துவோம் நாங்க நாலு பேரா சேந்து
சேரி சேரி எங்கயாவ்து மாட்னீங்ளா
ஆ நெறைய மாட்டியிருக்கேன் என் ஃப்ரெண்டோட எக்ஸ் எல்லாம் சொல்லி் கொடுத்து நெறைய நடந்தது இப்போ நனைக்கும் போது அது எல்லா ஃபன்னா இருக்கு அந்த டைம்லாம் நல்லா அ இல்ல இப்போ நனைக்கும் போது அது ஃபன்னா தான தோழி இருக் கூ பழைய நினைவுகள்ல்லாம் இப்ப வந்து அது ஒரு ஃபன்னா தான இருக் கூ வீட்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறொ அது நா வ வதன தோழி இருக்கும் நறைய சண்ட போடுவா என் ஃப்ரெண்டு அப் ப்ப அப்போ வந்து நா பிரேக்கப் பண்ண போறேன் பிரேக்கப் பண்ண போறேன் எல்லாம் வந்து சொல்லுவா எல்லா சொல்லி லாஸ்ட் கல்யாணத்துல வந்து நிக்கு போது என்லா சொல்லி நாங்க சிரிப்போ பாத்தியா எவ்வளோ ரேக்கப் வந்த இப்பம் பாத்தியா சேந்து நிக்கோ அப்டின்னு அப்பப்போ என்ன வந்து சொல்லுவாலா நா பிரேக்கப் பண்ண போறேன் எனக்கு புடிக்கல அப்ட்லா சொல்லுவா அப்போ நானும் அது பெருசாவே எடுக்க மாட்டேன் இதுக் அப்பயும் பேசதா போறாங்கோ அப்டின்ட்டு அவ வந்து டக்குனு கோவப்பட்டுருவா அதனால அந்த பிரேக் அப்ன்னு ஒரு வார்த்தையே சொல்லிர்வா நீங்க சொல்லுங்க தோழி பிரேக் அப் வந்து நமக்கு லாஸ்ட் வரைக்கும் வராதுல்ல என்ன சொல்லுங்க
எல்லா எல்லாக் காதலும் சேரும்ன்னு கடையாது தோழி
அத ஏன் தோழி நம்ம அப்டின்னு நனைக்கணும்
கடவுளோட அருள் வேணும்
ஆ கண்டிப்பா அது இல்லாம இவ்ளோ தூரம் அவ வந்திருக் க மாட்டேளே வீட்லயும் அக்சப்ட் பண் ணி அவ வீட்ல எல்லா அக்சப்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு பர்சன்டஜ் கூட அவருக்கு நம்பிக்கவே இல்ல ஆனா அந்த பையன் ஃபுல் சப் போட்டா இருந்தான் அத நம்புனா ஆனா அவளு அண்ணா எனக்குமே அந்த அண்ணே நா வந்து அவுங்கள ஒரு அண்ணே பாண் டிங்ல நா எப்பவுமே வச்சிப்பேன் சோ எனக்கு வந்து அவுங்கள வந்து அவன் அண்ணே பாண்டிங்க நல்லா புடிக்கும் அதனால நானுமே அவுங்கள வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவேன் சோ வந்து அவுங்க வீட்லயும் ஓகே ஆயி இப்போ வந்து நல்லா இருக்கா நீங்க என்ன நனைக்கிறீங்க லவ்வ பத்தி சொல்லுங்க
லவ்வ பத்தி நா என்ன நனைக்கிறேன் கேக்குறீங்களா
ஆமா லவ் பத்தி நனைக்
லவ் பண்ணலாம் பண்ண கூடாதுன்னு இல்ல பட் லவ் பண்ணி பேரண்ட்ஸ் பிரிக்கிறவங்க இருக் காங்க சேந்தவங்களும் இருக்காங்க ல
ஆ
நல்ல ஃபீல் தான் லைக் கரெக்டானா பர்சனா கண்டிப்பா
போலாமே இப்போ வந்து ஒருத்தங்க கிட்ட ஒரு இது பேட் இருந்ததுன்னா அது நம்ம மாத் திக்கலாம் இல்லனா இந்த புரிஞ்சுக்கலாம் அப்டிதான
நா நறைய டைம் மா அ அப் அத சொல்லியு இது கேக்கலனா என்ன பண்ண முடியும் தோழி
இருக்கட்டு தோழி நமக்கு அவங்கள புடிக்குதுல்ல அப்ப நம்ம அவங்கள விட்டு போ கூடாதுல்ல அவங்களோட பேடையு குட்டையு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே
ஓ அப்டி சொல்றீங்க அனுபவத்துல பேசுறீங்க போலயே
ஆனா லவ் பன்னம் போது யாருக்கு தோழி
உங்களுக்கு தா தோழி
ஏன் தோழி லைஃப்ல நடந்த விஷயம் தா நா சொல்லுவே தோழி ம் நீங்க இன்னும் மேரேஜ் பண்ணல சொல்றீங்களா அதனா நானு எ ஃப்ரெண்டும் இந்த மாரிதா லவ் பண்ணோ இப்ப நாங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கோ அததா நாங்க சொல்ற
மண்டபம் எங்க எடுத்தீங்க
மண்டபம் எங்க வீட்டு கிட்ட தா எனக்கு கல்யாண ஆச்சு பர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு கல்யாண ஆயி ஆறு மாசத்துல எனக்கு கல்யாண ஆயிடுச்சு அப்பறம் நாங்க சார்ந்து ஊராந்து ஊரலா சுத்தி நல்லா என்னால என்ஜாய் பண் நெனைக்கிறதே எங்க லைஃப் ரொம்ப நல்லா இருது எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு எக்ஸ் இருந்தது அந்த ரெண்டு பேரு எக்ஸ் லைஃப்லயுமே ரொம்ப கஷ்டப்பட்டோ நெறய செருப்படில்லா வாங்குனோ அதுக்கப்றோ ஒண்ணுமே வேண்டா அப்டி இருக்கம்போது எங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு பெர்சன் வந்தாங்கோ எங்க ரெண்டு பேரு லைஃப்லயும் அவங்க வந்து இல்ல தோழி எடையில யாரு வரல தோழி அது அது வேற கத தோழி அது எங்களோட பேர்ஸ்னல்
சேரி தோழி
அதுக்கப்றோ வந்து அப்புறோ எங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்பறோ நல்லா இருந்த தோ நான பசிட்டே இருக்கே தோழி நீங்க ஏதாது சொல்லுங்க
நானு சொல்ல தா செய்றே நீங்க வந்து ஆ ரொம்ப பாசிட்டே இருக்கீங்க டக்கட்டிவ் பர்சனா நீங்க
ஆ கண்டிப்பா தோழி நானு பிரெண்டு வாய தொறந்து மூடவே மாட்டோ அந்த மாரி நா
அப்டி என்ன உங்கள சொல்லு போது ஃப்ரெண்டையும் சேர்த்தே சொல்றீங்க
ஆ எனக்கு வந்து அவ்வள நல்லா புடிக்கும் ஆனா அவளுக்கு எப்டின்னு தெர்ல இப்போ கொஞ்ச நாளா அவளுக்கு எப்டி தெர்ல நம் எனக்கு அவள என் லைஃப்ல எல்லா பார்டலயுமே அவ வந்து என கூட தா இருக்கணு இரு இருந்திருக்க இது வரைக்கு இன்னு இருக்கும்னு நா ஆசப்படுதே நா வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் பிரண்ட்ஸ்சு
செரி செ
அப்டியே வந்து
அவங்க அ என்னோட ஃப்ரெண்ட் அப்டின்னா அவங்க வந்து எப்பயா இப்போது காலேஜ் போறோ இல்ல ஸ்கூலுக்கு பழைய ஃப்ரண்ட்ஸ் தா மீட் பண்றனா அவங்க பெஸ்டி வந்த மாரி அவங்க கனவு கண்டுட்டு அப்டி போயிருவாங்க
ஓ அப்டியா தோழி அப்டி இருக்காது தோழி உங்க சைட் நீங்க பா க்குறது அப்டிய இருக்கு
இல்ல இல்ல அதா உண்ம இருக்க தா சொல்ல முடியு
ஓ அப்டியா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அவுங்ககிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு நீங்க அவுங்கள தப்பா புரிஞ்சு ருப்பீங்ளா இருக்கு
இல்லல்ல தோழி நா கரெ க்ட்டாதான் புரிஞ்சுப்பன் நா தப்பா புரிஞ்சுக்க மாட்டன் ஐ கெவ் நா வந்து புரிஞ்சுக்க சக்தி என்ட்ட இருக்கு
ம் புரிது தோழி நீங்க பேசறதுலயே உங்ள பத்தி எனக்கு புரிது நீங்க எவ்ளோ பெரிய நல்லவங்க அப்டினு
செரி தோழி நம் நேரம் முடிந்து விட்டது மீண்டும் ஒரு சந்திப்பில் நம் பேசுவோம் ஓகே பை வணக்கம் நன்றி வணக்கம்
ஒ